ஹலோ ஹலோ ஆஹ் கேக்குதா
ஆஹ்
ஆஹ சொல்லு என்ன பேசிட்டு இருந்தோ போத்தீஸ்ல அது டிரெஸ்சுமே நமக்கு டெயலர் கரெக்டா கிடை- க்சாத செட் ஆகி வரும் இல்லன்னா சில பேர் தைக்கறதெல்லா லூஸா இருக்கும் இல்ல டைட்டா இருக்கு எனக்கும் போத்தீஸ்ல பெருசா செட் ஆகாது ட்ரெஸ் எல்லா சல ஒண்ணு ரெண்டு ட்ரெஸ் செட் ஆகும் ஆனா அதுவுமே காஸ்ட்லியா இருக்கு
ஒரு தடவா ஆ ஆமா நா எடுக்கும்போதுல்ல ஸ் எல்லா ஒரு தடவை பார்த்தே சும்மா பார்த்தே எடுக்கணுனு பார்க்கல அப்போ வந்து ஆறு- ஆறாயிர ர்பா கிட்ட போட்டிருந்தது ரேட் ஊர்லங்க ஆராயிரச்சல அப்போ வந்து அதே ஒரு மாடல் டால் ஏற்கனவே என்னிட்ட இருக்கு செரியா
உஹம் உம்
ஆனா நான் வானது ரெண்டாயிர ரூாய்க்கு
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
உஹம்
ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது பிரேக் ஆகுது
உஹம் இ யக்
தெரியல நானு ஒரே பிளேஸ்ல இப்டியே இருந்துதான் பேசிக்கிட்டு இருக்கே ஆஹ் இப்ப கேக்குது
ஒரே இடத்துல தா உட்காந்து பேசிட்டு
நானு அப்டி தான் படுத்துருந்து பேசிட்டு இருக்கே கெ நா எனக்கு ஃப்ரீ வெட்டிங்ல லஹங்கா பாத்தியா நீ ஆல்ரெடி நா உங்கிட்ட ஃபோட்டோ காம் வச்சுருக்கே பிஸ்தா கிரீனு டார்க் கிரீனு சேந்தது
ஏது நியாப இல்ல
அதுவுமே நான் அங்க தான் எடுத்தேன் டூ தௌசண்ட் சம்திங் வந்தது எங்க அண்ணனே கல்யாணத்துக்கு எடுத்தது
ஆ அந்த இது அந்த ஃபோட்டோ ஷூட்டு கிட்ட
ஆ ஆமா ஆமா டூ தௌசண்ட் சம் என்னது அது போத்தீஸ்ல எடுத்தது தா ஆ போத்தீஸ்ல எடுக்றோ நம்ம ரொம்ப ந அ தேடி தேடி போய் எடுத்து நமக்கு செட் ஆகணூண்டுன்னா ஓரளவுக்கு ரேட்ல கிடைக்கூ மத்த மாத்ரி எல்லாமே காஸ்ட்லி லாருக்கூ நார்மல் ஒரு ஜீனுக்கு டீஷர்ட் எடுக்கன்னாலே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தா இருக்கு
நம்ம அந்த ப்ரீ அலைல லெஹங்கால்லா நல்லா கம்ஃபர்டபிள் ட்ரெஸ்ல எடுக்லா
ஆ நா பாரியால வந்து ஒ ரே ஒரு பட்டு எடுத்தே இந்த ஏ எங்கேஜ்மென்ட்க்குள்ள ஃபஸ்ட் நம்ம ஒரு பட்டு கட்டி இருப்போல அது மட்டூ ப்ரியாலேந்து எடுத்தே எனக்கூ எங்கம்மாக்கூ ஒன்னு எடுத்தோ பரவால போனோன்ன செட் டாயிட் எனக்கு மோஸ்டா ட்ரெஸ் எடுக்கல்லா போனோனே செட் ஆயிடூ சாரியெல்லா
அடுத்து இப்பமூ நா வந்து சதாசிவன் குளித்துறையில பாத்தே இந்த ஒரு சாரி எடுக்லா அப்டின்னுட்டு சொல்லி ஆனா வந்து ஃபேன்சி சாரி மாரி பாத்தே ஆனா வந்து என்ன பெருசா ஒன்னூ செட் அப்றோ பட்டு டூ தௌசண்ட் சா சம்திங் ஆச்சு ஒரு ரெண்டு பட்டு மாரி உள்ள சாரி எடு டோன்னே ரெண்டுமே டூ தௌசண்ட் சம்திங் ஆச்சு ரெண்டுமே ரேட் அவ்ளோ
ஆ பாரிஸ்ல நல்லாருக்கூ சாஃப்ட் சில்க்லலல்லா கொஞ்சோ கலெக்க்ஷன்ருந்துச்சு ஆமா ஆமா மேல தா நா இப்போ எங்க திருவிழான்னு சொல்லி எங்கம்மா எடுத்து தந்தாங்க அஃபர்டபுலாவூ ஆ அப்டி ரொம்ப கம்மியான் சொல்ல முடியாது நம்ம கேக்குற ரேட்டுக்கு தகுந்த மாரி சாரியூ இருக்கூ இப்ப கொஞ்சோ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நா எடுத்தே அதெல்லா நல்லாருந்து செ சாஃப்ட் சில்க்ல தா எடுத்தே
அதோடது மார் த்தாண்டோ நல்ல பெருமாள்ளயூ நல்லாருக்கூன்னு சொல்லுவாங்க மாடல் சாரிலா
இங்க பாரிஸ்ல நறைய கலெக்க்ஷன் அதூல்லாம இப்ப உள்ளாட் டி ஒரு ஃப்ளோர் வேற தொடங்கிருக்காங்க அதுலயூ ஃபுல்லா சாரி செக்க்ஷன் தா அந்தக் காட்டன் சாரி ஆ பூனம் சாரி காட்டன்லயுமே நறையா ஆமா கீழ ஃபேப்ரிக் எல்லாமே ரேட்டா தா‌ இருக்கூ ஆனா அதுக்கு தக்கன ஃபேப்ரிக்கூ நல்லாருக்கூ அங்க வாங்குறது ஆ இங்க சாரி எடுத்தது எனக்கு ஆனா சூப்பரா செட் ஆச்சு சாரி நா திருவிழாக்கு எங்க சித்தி ஒன்னு எடுத்தந்தாங்க எங்கம்மா ஒன்னு எடுத்தந்தாங்க ரெண்டு சாரியுமே ஆ அங்க தான் பாரீஸ்ல தா எடுத்தே ஒன்னு டூ தௌசண்ட் சம்திங் ஒன்னு தௌசண்ட் ஃபை ஆ டூ தௌசண்க்குல்லா நல்லாவே இருக்கூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லந்து தா நா எடுத்திருக்கே எனக்கு நல்லா புடிச்சிருந்து சாஃப்ட் சில்க்ல‌ தா எடுத்தே கட்டுறதுக்கூ நல்லா சாஃட் தட்டு டூ தௌசண்னிக்கு எடுத்தது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கூ கெட்டுறதுக் அப் ப்டி கேட்டது ஹலோ
நா என்ன வாங்கி வச்சிருக்கது ஒரு பட்டு வந்து கொஞ்ச சாஃப்ட்டா இருக்கு இன்னொன்னு வந்து கொஞ்ச இதாதா இருக்கு ஆனா வந்து என்னது அது எங்கப் ஆ எங்கம்மைக்கு அவ்ளோவா புடிக்கல
ம் போத்தீஸ்ல நா எனக்கு கல்யாணத்துக்கு மாமங் கல்யாணத்துக்கு பட்டு எடுத்தே ப்ளூ கலர் நே நேவி ப்ளு நேவி இல்ல ராயல் ப்ளு தா அது வந்து ஃபஸ்ட்டு கெட்டும் போது அழகாருந்துச்சு பாத்துக்கோ இப்போ வந்து நம்ம கெட்டுவூல்ல ஃபஸ் ட்டு வந்து ப்ரீ பிளீடிங் பண்ணி கெட்னது பியூட்டிஷியன் கெட்டி உட்டது அன்னிக் கி ஜூவெல்லா போட்டு பன் பாக்கும்போது போட்டோஸ்க்கெல்லா சூப்பரா இருக்கு அதனாலேயே இப்ப கெட்டும் போது சுருக்கியே நிக்கிறது முன்னாடி எல்லா எதோ பறந்துகிட்ருக்கு ரொம்ப அப்ப டூ தௌசண்ட் சம்திங் தா ஆடி ஆஃபர்ல பஸ்ட்டு எடுத்தே கல்யாணத்துக்குன்னு பட்டு ரெண்டு மூணுனு எடுக்கணுனு சொல்ட்டு விருந்துக்கு அப்டி எல்லா ரெண்டு மூணு சாரி சேர்த்த
உம் ஆமொ
ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இப்டிதா ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அது ஒவ்வொன்னு நம்ம எடுக்க எடுக்கதா நமக்கு அந்த டெக்னிக் தெரியுது நம்ம எப்படி செலக்ட் பண்ணனு எப்படி கெட்னா நமக்கு கம்பர்ட்டபிளா இருக்கும் கெட்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆஹ்
எல்லா நம்ம கஷ்டம் உடுத் தாலு அடங்க நி
அது கெட்றதுக்கே மனசு வராது கெட்றதுக்கு நாலு மண் நேரம் ஆகும்
எப்டி கட் நல்ல நீட்டாவு இருக்காது லுக்கு
ஆஹ் ஆமா அதே இப்போ எங்க அம்மா எடுத்தந்த சாரீ பாரிஸ்ல எடுத்தே சாப்ட் சில்க்ல எடுத்தே சூப் பரா இருந்து கெட்டுறதுக்கு அங்க ஃபேன்சி சாரி போத்தீஸ்லலா என்ன ரேட்டு மோ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்க்கு மேலதா இருக்கு ஒரு ஆர்கேன்சா சாரி டூ தௌசண்க்கு எடுத்தே ஆஹ்
நான் ஒரு கடையில போய் பாத்து ரேட் எல்லா ஜாஸ்தி பெரிய கலெக்ஷன் இல்ல ஆனா பிரியால கொஞ்ச கலெக்ஷன்லா இப்போ வந்து கொஞ்சோ ஃபேன்சி சாரி
உம்
ஒரு
அது ஃபேன்சி சாரி நார்மலாவே ரேட் அதிகம் தா போல என்ன ஒரு பேஸ்டல் சேடு விருந்து நா எடுத்தே நல்லா இருந்துச்சி ஆஹ் அது டூதௌசண்ட் சம்திங் அந்த சாரி ஆனா அது ஆர்கேன்சா கிளாத்னால ஆர்கேன்சா ஒரு க்ரெஷ்ட் ஆர்கேன்சா மாதிரி அது ஒரு டைப்பா இருக்கும் கலர் சூப்பரா இருந்துச்சுன் எடுத் தே எடுத்துட்டு சுருக்கெடுத்து பாத்தா நிக்காது அது வந்து பிளாட்டிங்ல போட்டு கெட்னோனா சூப்பரா இருக்கு அந்த சாரி
உம்
ஆம்மா எனக்கதுக்கலா ஃப்ளாட்டிங்லியா கோட்டுவோ ஒருத்தர் கோயில்ல வெச் சொர்னம் சாரி கெட்ட தெரியாதா அப்டின் கேக்க போறான்டி
ஆனா பேரிஸ்ல எடுத்ததெல்லா நல்லாதா இருந்துச்சு நா இந்த ஆர்கென்ஸ போதீஸ்ல எடுத்த கெட்டி இருந்தது பாத்தா அது எப்டி நம்ம ஃப்ளீட் பண்ணாலு கரெக்டான ஒரு இதுல நிக்காது அஜ்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆஹ் என்ன பா த்துட்டு ஒரு அண்ணி கேக்காங்க இவங்க திருவிழாக்கு ஆஹ் சாரி கெட்ட ட தெரியாதா அப்டின் கேக்குறாங்க நா சாரி கெட்ட கஷ்டப்பட்டு கெட்டிருக்க அப்டின்னு எதோ ஒரு இதுல சொன்னாங்க டேரெக்டா சொல்லாம இன்டேரெக்டா எனக்கு வஸ்டு புரியல அப்றந்தா புரிஞ்சுது அடு த்துதா யோச்சே இவ்ளோ எங்க அண்ணிக்லா நாந்தா பிளீட் எடுத்து குடுப்பே அப்படிப்பட்ட என்ன சாரி கெட்ட தெரியாதுன்னு நென்ச்சிட்டு போறாங்களே
அது அந்த கிளாத் அப்டிதா இருக் என்ன பண் னாலு அந்த கொட மார் நிக்கு
இன்னு ஒன்னு நெட் சாரிமா நெட்டு இல்ல ஆனா நெட்சாரி மாத்ரிதா அது நல்லா இருந்துச்சி கலரும் ஒரு கத்திரிப்பூ கலர் மாதிரி அது கெட்டும்போதுமே அவ்ளோ அழகா இருக்கும் சாஃப்டாவு இருக்கும் உண்மயா சொல்ணுனா ஃபேன்சி சாரி கெட் டறதுக்கு ஈசி நம கரெக்ட்டா பாத்து எடுத்தோனா
நா நா முன்னாடி ஒரு ஃபேன்சி சாரி ஆனா வாங்கி வச்சிருந்தே அப்ற வந்து அது அவ்வளவா கெட் டல ஸ்கூலுக்கு எல்லா போன டைம்ல வாங்கி வச்சிருந்தது பின்ன அத பெருசா எதுவும் ப்ளவுஸ் தச்சி வச்சிருந்தே ஆனா கட்ட ஒன்னு இல்லேங்கே அப்பறொ எங்க வீட்டு வந்து பாலு காய்பண்ணிக் கட்னே கெட்டிட்டு அதுக்கடுத்து பெருசா நம்ம எங்கெயும் போறதில்லைல்ல டின் கெட்டாம வச்சிருந்தே அதுக்கடுத்து அம் எங்க அக்கா அவ்ங்க செல்ல இருந்து ஃபோட்டோ அனுப்பச்சொன்னா சாரி கெட் ஃபோட்டா வேணுமான்னு அடுத்து அந்த சேரி தாங் கெட்டி போட்டாங் அததா கேட்டுட்டுருந்த நியாபக ட்டிக்கா ஃபோட்டோ சாரி போட்டோ
ஆமா கேட்ட ஆமா நா ஃபோட்டோ இல்லல்லெ நீந் தனியா எடுக்கவே இல்லியா அன்னக்கி என்டேமே செல ஃபோட்டோஸ் மிஸ் ஆனா மாதிரி இருக்கு சாரி கல்யாணத்துக்கு அப்றந்தா தேவப்படு ஆ என்டெய்மே நா பெருசா கொண்டு வந்த ச க சாரி எல்லா கல்யாணத்துக்கு அப் அப்புற தா தேவப்படு
ம் ஆ எனட்ட இப்ப கொஞ்ச பின்ன சாரி இருக்கு ஆனா அதல்லா வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாரீல்ல அ ஸ்கூலுக் போகும்போ கொஞ்ச சாரி எல்லா மின்ன வாங்
ஆனா சாரிய பொறுத்த வரைக்கும் எப்டி தெரியுமா ஆஹ் சாரியை பொறுத்த வரைக்கும் ரேட் எல்லாம் ஒரு பிரச்சன இல்ல
ஆனா வந்து என்ன ஒரு நல்லா இருக்கணும்
ஆஹ் நம்ம கெட்டுறதுக்கு அத கரெக்டா ஒரு பிட்டாட்டு அமைப்பா இருக்கணும்
நா எடுத்தது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் குள்ள
எனங் ஒரு ஃபேன்சி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபைவ் ஹண்ரடா ஃபோர் ஹண்ட் ஹண்ட்ரடு ஆனா சூப்பரா இருக்கு அதுக்கு பிளவுஸ் நா அதுக்கே மாதிரி ஆ கடைக்கடையா கலர் தேடி மேட்ச் பிளவுஸ் எடுத்து அது ஒரு வேற டிசைன்ல தச்சிருந்தே அதுக்கே
உம் அந்த சாரீ சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு கொஞ்சோ கிரியேட்டிவா வித்தியாசமா பிளவுஸ் தச்சு தூனாலே போதும் அந்த சாரீக்கு ரேட் கட்டி இருந்தா தூக்கி காட்டும்
எல்லாமே அப்டிதானாம்
நா வந்து என்ன பண்ணுவேன்னா நா பிளவுஸ்ல வந்து பெருசு ஆமா நான் பிளவுஸ்ல பெருசா டிசைன் எதுவுமே வந்து வைக்கல எதுவுமே அப்டி தைக்கல நார்மல் பிளவுஸ்தா அந்த எல்லாத்தயும் எல்லா சாரிக்கும் தைச்சுட்டு பிளவுஸ் மட்டு சாரில இருந்து கட் பண்ணி சாரி ப்ளவுஸ் ஏனா நம் நா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு எடுத்தோம்னா அதுல பிளைனா ப்ளவுஸ் தனியா குடுத்துருப்பாங்க அத நா கட் பண்ணி தைக்க மாட்டே தை க்காம பிளவுஸ் மட்டு பிளவுஸ் கிளாத் அதே கலர்ல வேற கிளாத் எடுத்து டிசைன் நம்ம அன்னைக்கு வாங்கணுல்ல
ஆமாமா
யூனிஃபார்ம் சாரீக்கு அதே மாரி சாரீக்கு பிளவுஸ் மட்டும் தனியா எடு த்து அப்படி தை
நான் வந்து நெட் எடுத்துருந்தேன் நெட் எடுத்து அதுலயே ஃபுல்லா அதுக்கு தனியா இட்டது
உம் நெட் எடுத்தே நெட் எடுத்துட்டு
அந்த நெட்சு கைக்கும் பேக் நெக்குக்கும் மட்டும் குடுத்துருந்தேன் அது பேக் எனக்கு ஒரு க்ளோஸ் நெக் மாதிரி பின்னாடி அது ஒரு டிசைன்ல வந்துச்சு டிரான்ஸ்பரண்டாவும் இருக்காது ஆனா ஃப்ரெண்ட்ல எல்லா நார்மலானா சாரீல சாரீல உள்ளத யூஸ் பண்ணலாம்னு நெனைக்கேன்
நா வந்து எனக்கு அந்த கலர் நெச்சிக்கு ஆமா நெ அது ஒரு வித்தியாசமான கலர் சில்வர் மாரி ஒரு கலர் மாரி இரு கலர்ல வரு அப்போ வந்து எனக்கு என்னது பிளவுஸ் வந்து கரெக்டா பெந்தோகு துணி வந்து கெடைக்கல அதுக்கு ஃபேன்சியா எதாது எடுத்ததா நல்லா இருக்கு
ஆனா அத விட கொஞ்சோ டார்க் கலர் எடுத்தாலுமே அதுக்கு செட் டாகு
உம் ஆனா வந்து அதுவுமே அந்த மாரியே கெடைக்கவே இல்ல அது ஒரு ஒரு ரேர் கலர் ஆகு அந்த கலர் கெடைக்கவே இல்ல அதுக்கடுத்து அந்த நெட்டு பிளவுஸ் ஒன்னு வாங்குன கொஞ்சோ சிமிலரா வரு அதே கலருக்கு அப்படி வாங்கிட்டு நெட்டுல கொஞ்சோ டிசைன் வர மாதிரியான ஒரு
உம் இதுவு ஃபிளைன் நெட்டில்ல டிசைனர் நெட்டு
ஆமா டிசைன்லா வரு அந்த மாரி வாங்கீட்டு அதுக்கடுத்து இந்த சாரீக்கே ப்ளவுஸ் பீச கட் பண்ணி இதுக்கு லைனிங்க குடுத்து அப்பா அந்த கலர் வந்துட்ரு புரியுதா திகுமே
அ அ ஆமா நா அது எடுத்ததுமே இல்ல அந்த நெட்டு் குடுத்த மாத்ரி எனக்கு ஞாபகோ இல்ல ஃப்ரெண்ட்ல எல்லா அந்த சாரில உள்ளத கட் பண்ணி வச்சிருந்தா எப்படியோ தைச்ச ஆமா ஆனா நல்லாருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரடோ ஃப்பை ஹண்ட்ரடோ தா இருக்கு அந்த சாரி ஆன கெட்டறப்போ கம்ஃபர்ட்டபுளாவு இருக்கு சூப்பராவவு இருந்துச்சு எல்லாவிதமான பிளவுஸுக்கு நல்லாருக்கு சாரி
ம் ரொம்ப எனக்கு வந்து எப்டின்னா ரொம்ப ஒர்க்க் வச்சா நம்ம கல்யாணத்துக்குலா நறையா பேர் ரொம்ப ஃபுல்லா ஒர்க்குலா வச்
அனா கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு அது ஜுவல்லல்லா இப்ப நறியா போட்ரமே அந்த மாத்ரி போட்டா கொஞ்ச நல்லாருக்கு பாக்றதுக் ரொம்ப சிம்பிளா இருக்றத விட ஆ ஆனா என கல்யாண ப்ளவுஸ் நல் ஆ நறையா ஒர்க் உண்டு அன்னக்கே பண்ணா ரெண்
ஒரு எங்கேஜ் ப்ளவுஸு நல்லாதா இருந்து சாரி வந்து எங்கேஜ்மென்ட் லுக்கு சூப்பரா இருந்துச்சுஅந்த மே கப்பு சிம்புளா அழகா இருந்து
ஆமா அது சிம்பிளா இருந்துச்சு ப்ரைடல் சாரிக்குள்ள ப்ளவுஸ் வந்து அவ்ங்க டிசைன் போட்டது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாலா இல்ல
ஆனாம் ஆனா முந்துன் நாளு அம் அ ஆ ஒரு ப்ளூ கலர் அப்ப லெஹங்கா போட்டிருந்தல்ல அதுக்கு வந்து அந்த ஜுல்சு அதல்லா வந்து உனக்கு கெட்டப்பு செட்டாவாத மாதிரிதா இருந்து கொஞ்சோ
அதுக்கு நானு நெத்தி சுட்டி வைக்கல ந நெத்திசுட்டி வைக்க மறந்து போச் சு அது வெக்காத அது எனக்கெதோ போ மேது போட்டோஸ் பக்க சொதப்பலாருக்கு
ஏன்னா அது வந்து திடீர்னு அந்த மா அந்த ஜெல்ஸ்சு எல்லா திடடீர்னு நம்ம எடுத்து போட்டோனே நமக்கு ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு லுக்
ஆனியா தா அதே அவ்ளோ நாள் பாத்ததில்ல அப்ப அதுக் கர்த்த நாள் பாத்ருந்தா அடுத்த நாள் தா எல்லா ஜெல்லு போட்ருந்த
அது வந்து அந்த நெக்லஸ் போட்ருந்தா சுப்றா நானா அப்பவே பாத்தே அந்த நெக்லஸ் இது கூட போட்டிருந்தா கொஞ்சோ அழ
ஆனா அதுவு இதுவுமே செட் ஆகாத மாத்ரி இருந்துச்சு இது ரெண்டுமே லக்ஷ்மி டாலரா ஆ அதா அதனால தா இத போட்டே இது ரெண்டு மே லட்சுமி தான அது கொஞ்சோ ச்சிம் மாடலா இருந்தனால அது போடல
ஆற இந்த மாதிரி ஒர்க் கு வர்றது டெம்பிள் ஒர்க் வர்றது இதெல்லா வந்து கொஞ்சோ பவுன் கூட இருந்தான நம்ம எடுக்க முடியு தானே
ஒண்ணு வந்து நா செய்தது அது எட்டு பவுன் கிட்ட உண்டு ஒண்ணு வந் து எடுத்தது அது ரெண்டே கால் ஆனா நம்ம செய எப்பவுமே ஒரு ஒரு மால ஒரு நெக்லஸ் வந்து நம்ம
செம்பு
அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது இப்போ நம்ம டெய்லி யூஸ்கு போடுறமா டெய்லி யூஸ்னா இப்போ கல்யாண வீடு அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் வரும்போது அடிக்கடி போட்ற மாதிரியான ஜுவல்னா ஆமா வார நெறைய டிசைன் இருக்கு அ அது உண்மதா ஆமா ஆனா ஃபிளவர் டிசைன் அந்த மாதிரி எல்லா இருக்கு அதெல்லா நல்ல தா இருக்கு ஆனா எடுக்கறது ஒரு நெக்லஸு ஒரு ஹாரமு வந்து கொஞ்சோ மேட்ச ஆகுற மாதிரி எடுக்கணு அப்ப சாரீகள்லா நம்ம வெளிய போகும்போது அந்த ரெண்டு போட்டாலே நல்லா இருக்கு மிஸ்தா ரெண்டு செயினா போ னால அந்த ரெண்டுமே கொஞ்சோ மேச்சிங்கா
எனக்கு எதுவுமே மேட்சிங்கா இருக்காது நீ பாரு நா ஒவ்வொன்னு ஒவ்வொரு தடவையா வாங்குனது இனி வந்து மா இதெல்லா மால வாங்கு போது நெக்லேஸு மேட்சா வாங்க முடியாது
எதுவுமே சார்ந்து வாங்கனாது கெடையாது நா வந்த லக்சு மி டாலருமே அப்டியே நெனைச்சு எடுக்கல ஆனா தானா அமைஞ்சது ஆனா இப்ப நா சொல்றே இப்ப உனக்கு ஏதாவது ஒரு டிசைன்ல இருந்தா கொஞ்சோ சிம்லரா வரு ஏன்னா எனக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் போட்டிருந்த கம்மலு அந்த பேன்சி நெக்லெஸு கிட்டத்தட்ட ஒரே மாடல்ல இருக்கு அந்த ரெண்டு நா ஒரே நாள்ள தா எடுத்தே ஆனா ரெண்டுமே போட் டு பாத்து ரெண்டுமே தனித்தனியாதா வாங்குனது உண்மைதா அவா கம்மல் வாங்கமட்ட பாடு நல்லா ரொம்ப பெருசாவு இருக்கு
நா முன்னாடியே அப்டிதா கம்மலயும் கிடந்து நா க கம் நா வந்து மி மிச்செல்லா ஜூவல்ஸ் கூட டக்குனு அ எடுத்துகுவே கம்மல் மட்டு எடுக்கவே முடியாது நெனைச்சு நெனைச்சு பாத்தாலு நம்ம நெனைச்சு மாரி ஒண்ணுமே கெடை
எனக்கு பின்னா அந்த செயின் ஏதோ வந்து செட் ஆச்சு சேரி எப்ப போடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அத அப்டியே செலக்ட் பண்ணிட்டே
மேக்சிமோ நெறைய பேரு ஜிமிக்கு வாங்குவாங்க பெரிய ஜிமிக்
எனக்கு ஜிமிக்கி உண்டு ஆனா பெருசில்ல கொஞ்சோ மீடியம் சைஸ் அது இந்த ட்ரெடிஷ்னல் சாரி அந்த மாத்ரில்லா போடும்னா நல்லா இருக்கு ஃபேன்சி
ஆமா அது வந்து உ ஹிந்த் ஆனா மேரேஜுக்கு மேரேஜ் அன்னைக்கு ஹிந்தூஸ் தா மேக்சிமம் ஜிமிக்கிலா செலக்ட் பண்ணுவாங் கிறிஸ்டியன்ஸ் வந்து அதுலயுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க அது வந் து ஏதோ ஒரு சேரிலயு ஒரு மாடலுருக்கு மாரி ஒரு உம்
அப்டி நெட்டு வைக்கும்போது உங்குளுக்கு இதெல்லா தேவப்படாது இப்ப இங்க ஹிந்துஸ் மேரேஜ்னா ஜட போட்றனால அஹ் ஜும்கா போட்டு சைடுல மாட்டி போட்றாங்க
இது எல்லா கண்டிப் இந்து மேரேஜுக்கு பின்னிதா போடனு மா
பின்னிதா போடுவாங்க முன்னாடியே உள்ள அது ஒரு ட்ரெடிஷன் ஆனா அந்த மாதிரி போடாமலே இப்ப கல்யாண பண்றாங்க ஃப்ரீ ஹேர்ல அஹ் என் என்ன பொறுத்த வரைக்கு அந்த ஜட போட்டாதா அந்த ஒரு ப்ரைடல் லுக் கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கு ஏன்னா மத்த எல்லாத்துக்குமே நம்ம கர்ல் பண்றது ரிசப்ஷன்கல்லா கர்ல் தா பண்ணிருந்த அது எல்லாமே ஒரு நார்மலா நம்ம எப்ப வேணா பண்ணிக்கலா ஆனா ஜட போட்றது வந்து அந்த ஒரு நாள் தா இப்ப உனக்கு நெட்டுக்கு வந்து நீங்க மேல கொண்ட தான போடுவீங்க
கிரிஸ்டீன்ல நடந்தா
அப்டி அவுரு விருப்ப தா ஆனா நெறைய பேர் இப்ப வந்து ஃப்ரீ ஹேர்லயுமே பா ஃப்ரீ ஹேர் மீன்ஸ் மேல கொஞ்சோ பின் பண்ணிட்டு கீழ நம்ம ஃப்ரீ ஹேர்ல கர்ல் பண்ணி போட்றோல அந்த மாதிரியுமே போடுவாங்க அதல்லா அவரவர் விஷ் தா நா தா ஜட கேட்ருந்த ந கெனா நா முந்தன் நாளுமே கர்ல் தா பண்ணிருந்த எல்லாமே ஹிந்துஸ் ஹிந்துசா மேரேஜ் பண்றவங்க அப்டிதா போடுவாங்க இல்ல அது இது பண்ணுவாங்கங்க இல்லல்ல ஹேரு எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்தாங்க ஆமா எக்ஸ்டென்ஷன் ஆமா எனக்கு என் கேஜ்மென்ட்டுக்கு ஏ ஹேர் தா நல்லாருக்காது மீன்ஸ் நல்லா இ எனக்கு என்கேஜ்மென்ட்க்கு ஏ ஹேர் தா ஆனா என்ன சொல்ற எனக்கு கர்லி ஹேரா அப்ப ஸ்ட்ரைடென் பண்ணி கர்ல் பண்ணப்ப எனக்கு ரொம்ப நேரோல்லாங் லாஸ்டிங்கா இல்ல அதுக்கு ரொம்ப ஃப்ரிஸ்சி ஆயிடிச்சி இந்த ஃபேர்ம் இதெல்லா படுபோது அதனால் ல மேரேஜ்கு வந் மேரேஜுக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வெச் சது பிரச்ன இல்ல ஏனா முந்தன் நாளிக்ப அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா வச்சிட்டு
அஹ்
தெர்ல
பாத்தியா மினிட்ஸ் ஆச்சி இன்னு கட் ஆகல
கட் பண்ட்டு அடுத்து கூப்டட்டா ஹலோ
உம்